வணக்கம்
இரவு வணக்கம் சகோதரி
இரவு வணக்கம் சகோதரா என்ன பண்றீங்க
ஆ சும்மாதானங்க இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதாங்க டீ பாத்துட்டு இருக்கே
ஓகேங்க சாப்டாச்சுங்களா ஏ நா சாப் அ வச்சிங்க என்ன ச என்ன சமயலு
ஆ நா இன்னக்கி இட்லியு தக்காளி குருமாவு வச்சேங்க நானு
ஓகே ஓகேங்க
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நானு அதுேதாங்க இட்லியு இங்கேயு குருமாதா வச்சிருக்காங்க
செரி செரிங்க
எல்லாத்துக்கு ஒரே இட்லி குருமா தானா இல்ல வேற வேற ஆளுக்கு வேற வேற மாரி பண்ணுவீங்களா
அப்படிலா இல்லங்க இருக்கறிறது ரெண்டு பேரு தா ஆனால எல்லாத்துக்கு இட்லி குருமா மட்டும்தாங்க
ஆ ஓகேங்க காலைல என்ன பண்ணீங்க
காலைல வந்துட்டு சாப்பாடு பருப்பு கொழம்பு பருப்பு ரசோ வச்சங்க நானு
ஓ ஓகேங்க அம்மா அப்பால்லா என்னங்க பண்றங்க
ஆ அம்மா வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்கங்க அப்பா டிவி பாத்துட்டு இருக்காங்க அங்கலா எல்லாரு என்ன பண்றாங்க
இங்க எல்லாரு இப்ப ஸ்லீப்பிங்க படு கத்துட்டாங்க
ஓகே ங்க நேரமா எல்லாரு தூங்கிருவாங்களா
ஆ ஆ ஆமாங்க தூங்கிட்டாங்க இங்க
செரி செரிங்க ஊர்லல்லா மழைங்களா காலநிலை எப்டிங்க இருக்கு
நீங்க மழ வர மாரி இருக்குங்க அங்கைங்க
ஆ இங்கேயு வந்துட்டு நாலு நாளா மழ வர மாரிதாங்க இருந்துச்சு ஆனா அதிக மழன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நச நசன்னு பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க ஆனா இன்னைக்கு மழை காணா வரல ஹலோ
அப்புறங்க காலைல எங்காச்சி போனீங்களா
எங்யு நா வெளிய போலங்க சா சனி நாயர் தாங்க வெளியே போவே நானு மத்த நாள்ல வீட்ல தாங்க இருப்பேன் நானு
ம் செரிங்க
நீங்க இங்கயாவது வெளிய போனீங்களா இன்னெக்கி
இல்ல இல்லங்க நா எங்கேயுமே போலேங்க
செய்ரிங்க நீங்க வேலைக்கு போய்ட்டு வந்டு இங்ளா
உ நாலா வேலைக்கு போய்ட்டு வந்டேங்க நீங்கெங்க வீட்லயா இல்ல வேலைக்கு போய்ட்டு வந்தீங்ளா
ஆ நா வீட்லதானுங்க இருக்கே நா வேலைக்குலா நா போலேங்க நானு
உ செரி செரிங்க
நீங்க எந்த மாரி வே ஆ அவருவண்ட் டாருங்க நீங்க நீங்க எந்த மாரி வேலைக்குங்க போறீங்க ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா லோ ஹ கேக்குது கேக்குதுங்க விட்டு விட்டு கேக்குதுங்ளா அதாங்க
நிங்க எந்த மாரி வேலைக்குங்க போறீங்க நீங்க எந்த மாரி வேலைக்குங்க போறீங்க
நா இங்க இயந்திர ஆப்ரேட்டரா போய்ட்ருக்கேங்க
செரி செரிங் உங்ளுக்கு வேலையெல்லா பரவாலிங்களா சம்பளோலா பரவாலிங்களா
இல்லைங்க எங்கங்க குடுக்குறாங்க சம்பளோ பாங்க வெலவாசிதா ஏறிட்டு ப்போது இந்த சம்பெளத்த வெச்சி ஒண்ணுமே பண்ண முல்லீங்க ஃபேமகலி வேற இருக்குங்க
செரிங்க ஏங்க ரொம்ப கம்மியா குடுக்குறாங்ளா உங்ளுக்கு கேட்டு பாக்லால்ல உங்க அச்சார் கிட்ட கேட்டு கேட்டு பாக்லால சம்பளம் ஏத்தி போட சொல்லி உங்களுக்கு
அதெல்லா கே மாட்டிகிறாங்க இதா ப்ரொசீஜருங்கறாங்க போ எப்டிவா அஞ்சு பத்து தாங்க வாங்கிட்ருக்கே எரிச்சலா இருக்குங்க ஃபேமிலி வேற இருக்குது கொழந்த வேற இருக்குது வெளவாசி வேர ஏறிட்டு போது என்ன பன்றதுனே
ஆமாங்க வெலவாசி பாருங்க ரொம்ப தாங்க அதிகமா இருக்கு மல மல வரதுக்கு முன்னாடி பாருங்க தக்காளி இருவரூாவாய்கு பத்து ரூவாய்குலா வித்துட்ருந்தானே ஆனா இப்ப பாருங்க நாப்பது அம்பது அறுவதுனு சொல்லி எகிரிகிட்டே இருக்கு நாளுக்கு நாள் வந்து வெலவாசியோட அளவு அதிகமா தாங்க போய்ட்ருக்கு என்ன பண் வருது
ஆ ஆமாங்க ஏதாச்சு தொழில் கிது பண்ணாதாங்க ஏதாச்சு பொழைக்க முடியு மாட்டேங்கிது
செரி ஆமாங்க வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு சைட்ல ஏதாச்சு நம்ம ரெண்டு பிசினெஸ் மாரி ரெண்டு வேலைக்கு ஏதாவ் பண்ணாதாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம குடும்பத்த ஓட்ட முடியு அப்டிங்கிற மாரி ஆய்ப்போச்சு நாட்டு நடப்புலா
ஆமாமாங்க நீங்க ஏதாச்சு உங்ளுக்கு கைத்தொழில் ஏதாச்சு தெரியுங்ளா
கைத் தொலிலாங்க கைத்தொழில் வந்துட்டு எல்லா வொர்க்கு அப்பப்ப அந் அங்க பாதி இங்க பாதிங்கற மாரி இருக்குங்க அப்டி ஒந்னு முழுமையா சொல்ற அளவுக் எல்லா நமக்கு ஒண்ணும் இல்லிங்க அப்டி ஒண்ணும் இல்லிங்க
செரி ஓகேங்கன் இல்ல எ அப்பா பாத் பரம்பரையா ஏதாச்சும் ஒரு தொழில் ஏதாச்சு இது மாரி ஏதாச்சும் இருக்குங்ளா
பரம்பரியா ஹஸ்பண்ட் வீட்ல ஹஸ்பண்டுக்கு தாங்க மாடு வளக்கணும்னு ஆசைங்களாமா ஆனால அவுங் அவர் அந்த மாட்டு மிஸ் பண்ணாங்னா அதுல இது நம்ம சேந்து இது இது ஹெல்ப் பண்ண வேண்டியதாங்க நம்ம தனியா போய் நம்ம என்னங்க பண்ணுனு தனியா பண்ணுன்னு எதாவது ஆச இருக்குது பாக்லா எப் அப்டின்னு அதுக்கு நேரமு காலமு எல்லா ஒத்து வரணுலங்க நம்ம பண்றதுக்கெல்லா
அதுவும் கரெக்டுதாங்க நீங்க ஹஸ்பண்ட் கூட சேந்தும் கூட நீங்க பண்ணலாம்லங்க நம்ப ஹஸ்பண்டுக்கு இது மாரி த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நீங்க கொஞ்சோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்கன்னா உங்ளுக் கொஞ்சோ ஏ ப சப்போட்டா இருக்கலாம்
அ கண்டிப்பாங்க சப்போர்ட்டா இருப்ப நா அப்றோ அவுங்க வேலைக் போறதெல்லாம் யாருக்குங்க எனக்கு தானங்க
ஆமா ஆமாங்க இல்லிங்க தொழில் ரீதியா அவரு வேலைக் போறது கஷ்டமா இருந்துச்சுன்னா தொழில் ரீதி ஏதாச்சும் பண்ணாருன்னா நீங்க சப்போர்ட்டா இருந்தீங்கன்னா அவரு கொஞ்சோ எதோ பண்ணுவாருங்க இன்னும் மேல் மேல் லெவலுக்கு போவாரு
ஆமாங்க அப்டிதாங்க சொல்லிருக்கோ செரி கொஞ்ச நாள் போட்டும் அப்டின் தின் ஒரு கொஞ்சு நாள் அப்டியே லைப் வேலைக்கு போயிட்டுங்க அதுக்கப்றோ வந்து பாத்துக்கலான்ட்டிருக்கோ கொஞ்ச நம்ம கமிட்மெண்ட்ஸ் லா கொஞ்சோ நெறையாருக்குங்க அதெல்லா கொஞ்சோ ஓரளவுக்கு கொஞ்ச நெருக்கிட்டு கொஞ்சோ அதுக்கப்றோ நாங்க பண்ணலாம்னு ஒரு ஐ டியாவு இருக்கோங்க நாங்க
நல்ல நல்ல ஐடியாங்க முடிச்சுட்டு டக்குனு எறங்கிருக்க ம்
புருந்தாலும் நம்மோ சொந்தமா பண்ணிதாங்க ஆகணும் இப்ப இருக்கற காலகட்டத்துக்கு வாங்குற சம்பளோ எல்லா குடும்பத்த நடத்துறதுக்கெல்லா செரியா இருக்காதுங்க நாங்க வேறும் வாடக வீட்ல தா இருக்கமாங்க வாடகை மீன் குடுத்துட்டு அதையும் பாதி செரி எல்லா நமக் செரிபட்டு வரலேங்க ஏதாவது சைடுல ஓரளவுக்கு நம்ம எல்லா எடுத்ததுக்கு அப்பறந்தாங்க நம்ம எ எறங்க முடியுனு எடுத்தோ கவுத்தோனு எதுவும் பண்ண முடியாதுல்லைங்க நம்ப
கரெக்டு கரெக்டுங்க இப்ப நீங்க வேலைக்கே போனாலுமே கடைசி வரைக்கும் வீடு கட்டுறதுல ஒரு கனவா போயிருங்க ஏதோ தொழில் பண்ணீங்கன்னா நீங்க இன்னுமே உங்கப் பரம்பரைக்கும் உங்ளுக்கு பின்னாடியே ஒரு செட்டில் பண்ண மாரி இருக்குங்க
ஆமங்க அதாஸ் இப்பதா பாத்துட்டே இருக்கோ இன்ன என்னான ஒரு முழிங் முரு முழுமையான முடிவுக்கு வரலங்க
இப்ப கரெக்டா நா சொல்ற பல்லி பல்லி கத்துதுங்க
செரிங்க நீங்க சொன்ன மாரி உங்க வாய்முகூர்த்தம் பழிச்சா ரொம்ப சந்தோஷதாங்க
ம் செரிங்க நீங்
எந்த மாரி தொழில் பண்ணணு ஏதாச்சும் உங்ளுக்கு எண்ணோ இருக்குங்ளா அது மாரி பிளான் போட்டு வச்சிருக்கீங்ளா
இல்ல இல்லங்க நா சிட்டிக்குள்ள இருக்க இது மாரி நீங்க சொன்ன மாரி மாடு ரூம்ல செரிங்க ஒரு ஒரு செண்டு கூட நெல இல்லங்க எனக்கு
சேரி செரிங்க இல்லாட்டி வேற மாரி எதாச்சு உங்ளுக்கு தெருஞ்ச மாரி எதாச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க
அதாங்க ஆன்லைன்ல பாத்தீங்கனா இந்த இது இ காம் பிஸ்னஸ்ஸுனு ஒன்னு சொல்லிட்ருக்காங்க அதாங்க ட்ரை பண்லான்ருக்கங்க
சேரிங்க உங்களுக்கு எந்த மாரி வருங்ளோ அந்த மாரி யோசிங்க யோசிச்சு பாத்துட்டு பிளான் பண்ணி நீங்க எறங்க ஏன்னா ஒரு விஷ்யத்த பண்றதுக்கு முன்னாடி ஒன்னுக்கு நூறு தடவ யோசிக்கணும்பாங்க ஆயிர தடவ யோசிச்சு தாங்க நம்ம சுயதொழில்லா பண்ற மாரிந்தா பண்ணணு
ஆமாங்க மொத எதுக்கெடுத்தாலு முதலீடு போட்டு தா ஆகணுங்க
ஆமாங்க ஏனா வந்துட்டு முதலீடு போடாம இந்த காலத்துல வந்து எந்த ஒரு தொழிலுமே நமக்கு கெடைக்க மாட்டிக்குதுங்க மொதலீடுங்குறது ஒன்னு பண்ணாலுமே நமக்கு லாப வந்து மொத மொத எடுக்கும்போது கம்மியாதாங்க வருது ஏனா போக போகதாங்க நமக்கு எல்லாமே கெடைக்குன் சொல்லுவாங்க அந்தளவுக்கு நம்ம பாத்து நல்லா யோசுச்சி அதுக்கேத்த மாரிதாங்க பண்ண முடியு
நீங்க சொல்றது கரெட்டு தாங்க ஆனா நெனச்சே பாருங்க ஃபேமிலி இருக்குது வாடக வாடக வீட்லதா இருக்கே வாடக குடுக்கணு அதுவு பாக்கணு இதுவு பாக்கணு ரெண்டுமே மேனேஜ் பண்ற அளவுக்கு எங்கிட்ட முதலீடு இல்லைங்க அதுங்காட்டி தாங்க இப்பத்திக்கு எதுவுமே பண்ணாம எல்லா கனவாவதாங்க இரு க்கு
சேரிங்க கண்டிப்பா கனவெல்லா ஒரு நாள் நெனவாகு அதுக்கு அதுக்கேத்த மாரி நேர நம்மளுக் கூடி அமையலேன் நெனைக்குறங்க அமஞ்சதுக்கப்றோ அதுக்கான உங் உங்களுக்கான நேர உங்களுக்கு வரும் போது அத நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணுங்க யூஸ் பண்ணிக்கிட்டாதா நம்ம வந்துட்டு நம்மளோட எலக்க எலக்குல பாதியாச்சு அடைய முடியுன் சொல்லுவாங்கங்க
பாத்தீங்கனா ஃபுல் சப்போட்டு பண்றாங்க அவ இருக்கங்காட்டிதா நா இன் மனைவி மனைவி என்னோட மனைவி பாத்திங்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க அதுங்காட் அவதா ம் அதுங்காட்டிதாங்க இப் ப வரைக்கு நா ஒரு ஒரு ஒரு அமைதியா ஒரு நிலையான எடத்துல இருக்கன்னா அது மனைவினால தாங்க
சேரி செரிங்க ரொம்ப சந்தோசந்தா பரவால்ல உங்களுக்கு உங்க மனைவிய ரொம்ப புடிக்கும் போல நல்லா நீங்க பாராட்றீங்க
ஆமாமாங்க அவள புடுச்ச அளவுக்கு வேற யாரயு புடிக்காதுங்க
சேரி சேரிங்க நல்லா பாத்துப்பீங்ளா அவுங்கள இல்ல எதாது அழ வப்பீங்ளா? கஷ்டப்படுத்துவீங்களா?
அப்டில்லா எதுவ்மே இல்லைங்க அவகிட்டயே கேட்டு பாருங்க சொல்லுவாங்க
சேரி சேரிங்க அப்றோ உங்க அம்மா அப்பாலா நல்லாருக்காங்ளா?
ம் எல்லாருமே நல்லாருக்காங்க அங்க எல்லாரு நல்லாருக்காங்ளா?
ஆ எல்லாருமே நல்லாருக்காங்கங்க உங்க அம்மா அப்பா உங் கூட இருக்கலாங்களா இல்ல தனியா வீடு எடுத்து இருக்காங்களா இல்ல நீங்க ஒட்டுக்கா ஜாயின் ஃபேமிலியா தா இருக்கீங்ளா?
இல்லைங்க என்னோட மனைவி பாத்தீங்கனா ஒன்னாதா இருக்கலா கூட்டு குடும்பமா இருக்லான் பாத்தாங்க பாத்தா எங்களுக்கு பாத்தனா சின்ன வீடுதாங்க ஒரு ரூமு ஒரு கிச்சன் அவ்ளொதாங்க இருக்கு அதுல பாத்தீங்னா அண்ண இருக்காரு மொத்தமா எல்லாருக்க முடியாது சொல்லிட்டேந்தாங்க நாந்தாங்க கூட்டிட்டு‌வந்துருக்கேங்க
ஓகேங்க உங்க அண்ணனுக்கு இன்னு கல்யாணொ ஆகலைங்கலாங்க
இல்லெல்லைங்க நா அவசரப்பட்டு லவ் பண்ணிட்டேங்க நா வேணாந்தாங்க சொன்னா அந்த பொண்ணு தா நீ தா வேணுன் சொல்லிட்டு வன் டாங்க
ஏங்க அவசரப்பட்டு பண்ணிட்டீங்கன் சொல்றீங்க விரும்பிதான அந்த பொண்ண கல்யாணொ பண்ணிட்டீங்க அப்ற ஏ அவசரொ உங்ளுக்கு
இல்லங்க கொஞ்சொ வெயிட் பண்ணுன்னே ஆனா நா அதுக்கப்புறோ கடைசி கட்டத்துல வேணா என்னென்ன சுச்சுவேஷன்லா இருக்குது அண்ண இருக்காரு இந்த மாரி கடன் வேலயு ஒன்னு இல்ல செட்டில்மெண்ட்டுகான அமௌண்ட்டும் இல்ல சொன்ன
சேரி சேரிங்க
இருந்தாலு நீ
பரவால்லைங்க அந்த பொண்ணு இந்தளவுக்கு முடிவெடுத்து ஒரு ஒரு பொண்ணா இந்த அளவுக்கு உங்களைய தேடி வந்திருக்கு இல்லைங்க பணோ பணோ இருந்து வர்றது வேறங்க பணோ இல்லாம ஒருத்தர நம்பி இவ்ளோ தூரோ வர்றது வேற இல்லைங்க அவுங்க அம்மா அப்பால்லா உட்டு
கரெக்ட்டு கரெக்ட்டு கு நெறைய முயற்சி எடுத்தேங்க எல்லாமே பாத்தா தோல்வி அடஞ்சிருச்சுங்க
சேரிங்க தலைல வந்து கடவுள் எழுதிருப்பாருங்க இவர்களுக்கு இவர்கள்தான்ட்டு அந்த மாரிதா உங்களுக்கு நடந்திருக்கு போல என்னதா நம்ம வந்து விட்டு போணானு நெனைச்சாலு வந்து க கடவுள் வந்து எழுதிருப்பாருங்க உங்க பேரு பக்கத்துல உங்க ஒய்ஃப் பேருதானு அதனாலதா உங்களுக்கு அவங்க அமஞ்சிருக்காங்க
ஆமாங்க அப்ப நா ஆடிட்ருந்தேங்க இப்ப கழட்டிவிட்டு அப்ப ஆடிட்ருந்தே இப்ப அவ ஏன் தோள் மேல ஏறி அவ ஆடிட்ருக்காங்க
ஓ ஏங்க வாழ்க்கை எல்லா உங்களுக்கு எப்டி போயிட்ருக்கு வாழ்க்க கொழந்தை எல்லா இருக்கு குடும்பத்தோட நல்லா என்ஜாய் பண்ணுவீங்களா வெளிய எல்லா அவங்கள கூட்டிட்டு போவீங்களா?
இல்லைங்க நா வந்து வெளிய போனன்னா என்ஜாய் பண்ண மாட்ட குடும்பத்தோட எப்பெல்லா இருக்கனோ அப்பல்லா என்ஜாய்தாங்க அப்பல்லா நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருக்குங்க பையனோட சிரிப்பு மனைவியோட சிரிச்ச முகோ அதெல்லா பாக்குறப்போ ஒரு அவ்ளோ நல்லா இருக்குங்க
சேரி சேரிங்க நா வந்து நானு அதே மாரிதா குடும்பத்தோட இருக்கும் போது நல்லா கலகலப்பா நல்லா பே சிட்டு ஜாலியா
ஓகே ஓகேங்க
அப்பற எங்கயாது வெளிய கீது நம்ம எப்பயாது பிளான் பண்ணி போவாங்க அ போகும் போது நம்ம எப் நம்ப அடிக்கடி போகாட்டி என்னைக்காது ஒரு நாள் போனா கூட அது நமக்கு சந்தோஷந்தான்னு நெனைக்கே நம்ப
ஆமா ஆமாங்க அதுவு கரெக்ட்டுதாங்க
சேரிங்க நீங்க உங்க நண்பர்கள் கூடல்லா வெளிய போவீங்களா இல்ல நீங்க பழக்கோலா இன்னு நீங்
இல்லைங்க அது மாரிலா இப்ப எல்லாம் போறது இல்லைங்க கல்யாணோ ஆனதுல இருந்து இப்ப எங்கயு போறது இல்லைங்க போனாலு எங்க போற ஏது போறோன்னு கொஸ்டீன் மேல கொஸ்டீன் கேப்பாளுங்க கேட்டாலு சும்மா விடமாட்டாளுங்க பொய் சொல்லிட்டு போனா கண்டுபுடிச்சிருவாளுங்க அதுவே ஒரு சண்டை ஆகுன்னு சொல்லிட்டு வெளியவே போறது இல்லைங்க
ஓ அந்த அளவுக்கு நீங்க பொண்டாட்டிக்கு பயந்தவங்களாங்க?
ம் பயந்தவ இல்லைங்க ஒரு மரியாததாங்க எதுக்கு பொண்டாட்டி நம்மள நல்லதுக்குதான சொல்றா இது கேட்டுட்டு போனா நம்மளுக்கு என்ன ஆயிற போதுன்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல ஒ
ஓ சேரி சேரிங்க இந்த அளவுக்கல்லா நீங்க யோசி ப்பீங்களா?
இந்த அளவுக்கு இதுக்கு மேலயுமே யோசிப்பனுங்க
பரவால்லைங்க நல்ல விஷயந்தா நெறைய நெறைய கருத்துக்கள உங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க
இது ஆ சே ஸ் ஓகேங்க இப்ப நல்லதுதாங்க உங்க கூட நா உங்கள பாத்ததுக்கு உங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இதே மாரி உங்க கூட இன்னும் பேசு ஆ உங்களுக் காக இன்னு பேசுறக்கு நா வெய்ட் பண்றேங்க நன்றி வணக்கம் இப்போ உங்க உங்களுடன் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய நண்பன்
ஓ
ஓகேங்க வணக்கங்க